ஹலோ
வணக்கம்
ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு ரொம்பவே நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க
ஆ எல்லா நல்லா இருக்காங்க என்ன பண்றீங்க
நாங்க கொஞ்ச படிக்கிற வேல இருந்தது அது கொஞ்சோ படிச்சிட்டு இருந்தே
அப்டிங்களா ஆ சாபட்டாச்சி நீங்க எல்லாரு வீட்ல சாப்ட்டீங்களா
பசங்க வந்து தூங்கிட்டாங்க அதனால நா கொஞ்சோ படிக்தறதுல உக்காந்துர்லா
அப்படியா ஆ நானு இங்க தூங்க வச்சிட்டே இங்க ஸ்கூல்ல புக்ஸ் வந்து கொஞ்சோ அட்ட போட்டு வர சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு தா கவர் போட்டுட்டு இருக்கே
அவுங்களுக்கு தகுந்த மாரி ரூல்ஸ் போறாங்க எல்லாத்துக்குமே போட்ணு ஒண்ணு விடாம போடுங்க
புரியில தோழி என்னது
எல்லாமே வந்து அட்ட போட்டே ஆவணுன்றாங்க
ஆமா அதாவது அவுங்க குடுக்கும்போது மொத்தமா குடுத்துறாங்க அதுக்கடுத் அவுங்க எப்பப்போ எனக்கு இந்த புக் வேணு அந்த புக்கு வேணுன் சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்றாங்களோ அவங்க சொல்லும் போது நம்ம அட்ட போட்டு குடுத்து விடுற மாரி இருக்கு
அதேதா அதுக்கு நம்ம ஒட்டு மெத்தமா போட்டு குடுத்தலான்னு பாத்தா நமக்கு வேல ஆக மாட் டன்து எந்த வே
ஆமா ஆமா அதுவு இவங்க குடுக்குற புக்ஸ் என்ன கொஞ்சமா எவ்ளோ புக்ஸ்சு புக்கு நோட்டு
பெரிய பொண்ணுக்கு
ஆ
புக்குங்க வேற குடுக்கல மூணு புக்கு தா குடுத்துருக்காங்க இதுக்கு அப்புறோ எவ்ளோ எடுத்துட்டு வருவாங்கனு தெரியில
ஆ
வேற இருக்கு
ஆமா இந்த இப்போ இந்த கவர் போடுற வேலதா இப்போதிக்கும் பெரிய வேலையா இருக்கு உக்காந்து அதுக்காகவே டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கு எல்லாரையு தூங்க வெச்சுட்டு நைட் வந்து உக்காந்துட்டு
ஆமா
என்ன சொன்னீங்க
எனக்கு மூணு பசங்க இருக்காங்கன்னு சொன்ன
மூணு பசங்களா செர் செரி என்ன படிக்கிறாங்க
பெரிய பொண்ணு ஆறாவது படிக்குது ரெண்டாவது பைய பையவந்து மூணாவது படிக்கிறா மூணாவது பொண்ணு பொண்ணு வந்து ஒன்னாவது படிக்குது
ஓ என்னோட பசங்க ரெண்டு பேருமே ஃபார்ஸ்டாண்டர்ட் டுவின்ஸ் எனக்கு ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டட் படிக்கிறாங்க அதனால எனக் அட் அட்ட போட்றது எல்லாமே டபுள் டபுளா இருக்கு உங்களுக்கு ரிபுள் ரிபுளா இருக்கு
உங்க பையனாங்க டுவின்ஸு
என்ன சொன்னீங்க
டுவின்ஸ்ஸு வந்து பொண்ணா பையனான்னு கேட்டங்க
பைய ரெண்டுமே
ஆ சரிங்க அதா கேக்கல அதனால தா கேட்ட மறுபடியு
ஓ செரி செரி வீட்ல எல்லா வேல முடிச்சிட்டீங்ளா
எல்லா வேலையு முடிஞ்சிச்ங்க அத இதுக்கப்ரோ கொஞ்சோ இவங்க திரும்பும்போது ஒக்காந்தா தா இல்லன்னா இவுங்க சண்ட போட்டுட்டு பேசிட்டு எந்து உந்து குடு எந்த குடுன்ற ரொம்ப அமக்கலம் பண்ணுவாங்க இல்லைங்களா
ஆமா நம்ம இவங்களுக்கு சமாதானம் பண்றக்கே நம்மளோட பொழுது பாய்றது பாதி பாதி போய்ருது
அதனால இவங்க எப்ப தூங்குறாங்கன்னு பாத்துட்டு அந்த டைமுல உக்காந்துக்கறது அந்த டைம்ல உக்காந்தனா எனக்கும் கொஞ்சம் கரெக்டா இருக்கு படிக்கறதுக்கு
ஆ
அதனால அந்த டைம்ல ஒக்காந்துக்கறது நானு
நீங்க என்ன பேங் எக்ஸாம் படிக்கிறீங்ளா டிஎன்பிசி படிக்கிறீங்ளா
அது எதுவுமே படிக்கலங்க பிசிஏ படிச்சிட்டுருக்கே நா இப்போ அதுக்கு எக்சாம் போயிட்ருக்கு
ஆ
அதனால வந்து அதுக்கு கொஞ்சோ தேவையான நோட்ஸ்ங்க படிக்கறது அந்த மாரிதா கொஞ்ச பாத்துட்ருக்கே
சேர் செரி கரெஸ் பண்றீங்ளா எப்டி இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குல இல்லயா
அ கொஞ்சோ கஸ்டமா தா இருக்கு ஆமா ஆமாங்
ம்
அதா என்ன பண்றது தெரில கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு என்ன பண்றது
ஆமா நானு பிஜி பண்லா அப்பல்லா பெய் பேசுவோ ஆனா அதுக்கு அடுத்து வேண்டானு வரு ஏதாவ்து படிப்பு வந்து கொஞ்சோ சாதாரண விஷ்யோ இல்ல ஒரு செப் தோச்சாச்சுான கன்டிப்பா அத முடிச்சுதா ஆகணு நம்ம இது பண்ணிட்டு பாதில இதாயிரக்கூடாதுனே சொல்லிட்டு பி. ஜி யோசிக்கிறதில்ல
ஆமா இல்ல பண்லா பண்றது தப்பில்ல முயற்சி எடுத்தா முடியாதுனு எ ட்றலா அப்டின்ற இதுல வந்து நம்ம பண்ணிர்லா பண்ணணு ஆனா எனக்கு தெரிஞ்சி பண்ணாதா நல்லது
எனக்கு கொஞ்சோ அவுங்க ரெண்டு பேரு குட்டி பசங்க என்ன ஒன்னு எனக்கு சப்போர்ட்க்கு ஆள் கெடையாதா அது வேற ஒரு பயோ ஆமா
இல்ல இப்போ ஃபஸ்ட்டு டைம் போய்ட்டாங்க இல்லைங்களா கால்ல போனா ஈவினிங் தா வருவாங்க இல்ல
ஆமா
ஆ சண்டே டைம்ல அம்மா வீட்ல விட்டுட்டு நீங்க காலேஜ்
இல்ல எனக்கு ஒ ஓ அப்டிங்ளா எனக்கு வந்து அம்மா வீட்லா இங்க இருந்து ரொம்ப தூரோ ரெண்டுமண்நேரோ ட்ராவல்
சாட்டர்டே டைம்ல எடுத்துனே விட்டுட்டு
ஆ ஏதாவ்து அதா ப்ளான் பண்ணனு ரொம்ப நாளா யோ பேசுவோ வீட் ட்ல இந்த மாரி பி ஜி ஏதாவ்து பண்லாமா அப்டின்ல்லா வீட்ல பேசுவோ என் ஹஸ்பண்ட் சொல்வாங்க படி அப்டின்னு எனக்கு ஆமா
படிச்சா நல்லத்தா இல்லைங்ளா நம்ம அடுத்த லெவலுக்கு போறத்துக்கு ஒரு இப்போ யூ ஜி கேக்கறாங்க அதுக்கப்ரோ பி ஜி கேப்பாங்க
ஆமா
அதனாலதா சொல்ற
ம் எனக்கு வந்து எ எம் சி ஏ படிக்கனு தா என்னோட ரொம்ப ஆச என்னோடது எம் எம் சி யே தா படி கின்னு ரொம்ப ஆசப்பட்டேன்
மோஸ்லி இப்ப வந்து இன்னா டிகிரி பண்ணிங்க இப்போ
நா பி எஸ் சி கம்பியுட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்க
பி எஸ் சிங் எம் எஸ் சி பண்ணில்லா இல்லயா
இல்ல எனக்கு அந்த இதே எனக்கு ஆ எ ஆச இல்ல டீச்சிங் ஃபீல்டு அதவே எனக்கு விருப்போ இல்ல இல்லை
டீச்சிங் ஃபீல்டுகாக சொல்லலம் இப்ப பி. எஸ். சி பண்ணிருக்கீங்க அடுத்து எம். எஸ். சிப் பண்ணீங்னா அந்தக் அந்த டிகிரிக்கி இது கரெக்ட்டா இருக்குல்ல அதுக்காக சொ
ஆ இல்ல இல்ல எனக்கு அந்த இது போகவே எனக்கு இது இல்ல விருப் போ இல்ல எனக்கு எம். சி. ஏ தா ஆச இருந்துச்சு
சிப்போ என்ன வித்யாசோ வருது பி. சி ஏ வந்து பேச்சிலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பி. எஸ். சி வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்டி இல்லைங்ளா ஆ அதுல சயின்ஸ் வருதுங்ளா
ஆமா
அ மேக்ஸ் வராது கணிதம் அ வராது
இல்ல எனக்கு மேக்ஸ் வரு வரு மேக்ஸு வரு நா கம்ப்பியூட்டர் சயின்ஸு பி. எஸ். சி அதனால நா வந்து எம். சி. ஏ தாம் பண்ணணுன் சொல்லிட்டு அதாவுது என்னோட காலேஜ்ல சீனியர்ஸ் இருப்பாங்ள அவுங்களா வந்து நெறயா சொல்லுவாங்க எப்டியாவது நீ பி. ஜி ஏ மப் பண்ணிரணு எம். சி எப்டியாவ்த் பண்ணிரணுச் தொருவாட்டி என்னோட சீனியர்ஸு வந்து ப அதாவுது நா வந்து ஃபஸ்டு அந்த இதுல இல்ல என்னோட சீனியர்ஸ்தா வந்து பி. ஜி பண்ணிரணு எப்டியாவுது கஷ்டப்பட்டு பி. ஜி பண்ணிருங்க எங்ளால முடியல நீங்க வந்து கண்டிப் பா ஜி பண்ணியே ஆகணு சொல்லுவாங்க
எதனாலனு கேட்டீங்ளா நீங்க எதனால அவுங்க அப்டி சொல்றாங்க அப்டின்
இல்ல அவங்க எல்லாரு என்னன்னா அவங்க வீட்ல வந்து மேரேஜ் பண்ணனு அப்டின்ற மாரி வந்துட்டாங்ளா அவங்க வந்து நீங்க கண்டிப் பா எம். சி. ஏ பண்ணனு நீங்க இந்த ஃபீல்டுல நல்லா சாதிக்கணு அப்டின் சொல்லிட்டு எங்கிட்ட ரொம்ப சொல்லிட் ட்டே இருப்பாங்க சினீயர்ஸ்
இது வந்து ஒரு ஐ. டி ஃபீல்டுதா இல்லிங்ளா
ஆமா ஐ. டி ஃபீல்டுதா இப்போ என்னனா இப்ப என்னோட ஹஸ்பண்ட் ஐ டிலதா இருக்காங்க எனக்கு இதெல்லா இப் இப்ப நா ஃபஸ்ட்டே படிச்சிருந்தா இந்நேரோ நல்லாருந்துருக்கு
ஆம்மா உங்களுக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி கெடச்சிருக்கு இல்லிங்ளா
ஆ அது கண்டிப்பா கெடச்சிருக்கு
கே கெடைக்கலைங்ளாங்க
இல்ல அதாது என்னனா எல்லாமே நமக்கு டச்சு விட்ருச்சு இப்போ பி எஸ் சி படிக்கிறன் வெச்சுகோங்க இப்ப வந்து நம்ம படிச்சிருந்தாதா நமக்கு வேல கெடைக்கு நா வந்து இப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பாஸ்ட் அவுட்டு
கீழ இப்போ சீக்ஸ்டீன் ஆயிடுச்சு இல்லே அ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிடுச்சி டென் இயர்ஸ் ஆயிடுச்சி பத்து வருசோ ஆயிடுத்து ஆ
அதோட நா டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கு வேலைக்கு போனே ஒரு பினான்ஸ் கம்பெனி இந்த மாதிரி இதுல
ஆ
அந்த இதுலதா ஒரு என் பி எஃப் சிலதா ஒர்க் பண்ணே கொஞ்ச நாள்
இந்த ஃபினான்ஸ் கம்பெனில நல்ல சேல்ரி வருதுங்ளா
இல்ல இல்ல அது டென் தௌசண்ட்தா தறுவாங்க கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகயூட்டிவா இருந்தே அவ்ளோதா தருவாங்க அதுவு இல்லாம அங்க வந்து ரொம்பட் டார்கெட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு என்னப் பண்றது அப்டின் சொல்லி யோசிட்ருந்த டைம் வந்து மேரேஜ் இதான ஒடனே அப்டியே ஓ நின்னாச்சு அதே மாரி இங்கயுமே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிக்லாம்ல அப்டின்ற மார்லா வீட்ல கேட்டாங்க எனக்கு வந்து எ எ வேண்டவே வேண்டான் நெனச்சே எனா அவ்ளோ டார்கெட் ப்ரஷர் பயங்கரமா இருக்கு இதோட நமக் கல்யாணோ ஆனதுக்கப்றோ வந்து கண்டிப்பா கண்டினியூ பண்ண முடியாது
பண்ண முடியு சொல்லுங்க ஒரு டுவெண்டி இருவதுக்கு மேலத் தராங்க அப்டின்னா
அதாவது டென் தவுசண்ட் டார்கெட்டு அதுக்கு அதாது டென் தௌசண்ட் சேலரி டென் தௌசண்ட் இல்ல நைன் தௌசண்ட் சேலரி எனக்கு அப்ப பாத்தீங்கன்னா அவங்க குடுக்குற டார்கெட்டுக்கு அது எப்டி இருக்குனா அவங்க குடுக்குற டார்கெட் வந்து நம்ம பண்ணிதா ஆகணு அப்போ பண்ண முடியாட்டி என்ன ஆகுனா அந்த டார்கெட்ட மாசோ மாசசோ என்னோட சேலரில இருந்து அந்த டார்கெட்ட நா வேற யாராவ் ஒரு ஆள் வச்சு நா பாக வக்கணு அப்போ எனக்கு மாசோ அதுல ரெண்டாயிரத்தி இரனூற்வா போய்டு
ஆ சேலரி உங்களுக்கு ஒரு ஏழாயிரோ அப்டிதா வரு
ஆ அந்த ரெண்டாயிரத்தி இரநூறுவா மத்தவங்க யாராவது ஒருதவங்க பேர்ல அந்த டார்கெட்ட ந முடிசுதா ஆகணு அப்டின்ற மாரி இருக்கு அதனால கண்டிப்பா அது அதோட ஆஃப்டர் மேரேஜ் நம்ம பண்ணோனா நல்லாருக்காது ஏன்னா நம்ம ஃபேமிலி அந்த மாரி வர்றோ இந்த பிரஷர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அதனால நம்ம கல்யாணக்கு அப்புறமு நம்ம அதில வந்து கன்டினியூ பண்ண வேண்டாம் அப்பின்னு பாத்தே அதோட பேங்க் எக்ஸாம்லா போணு சொல்ட்டு கோச்சி்ங்லா போனே அது வந்து கொஞ்சோ க்ளியர் பண்ண முடியல அதோட அதுக்கடுத்து ஆப்டர் மேரேஜ் வந்து இவங்க ஜாபுக் போறதே இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டின்ட்டாங்க
உம்
நா அப்டே
பேங்க் எக்ஸாம்க்கு வந்து ஏஜ் லிமிட் இல்லில எந்த வயசல வேணால எழுதலாண்ற மாரிதானே
இல்ல அப்டி இல்ல பேங்க் எக்ஸாம் வந்து கிளெரிக்கல் போஸ்ட் அப்டின்னா ட்டுவெண்டி எய்ட் ட்டுவெண்டி நைன் வரைக்குதா கிளர்க் எழுத முடியு
ஆமா கிளர்க்குக்கு வந்து அவ்ளோ ஏஜ்தா அத தாண்டியச்சுன்னா கிளர்க் எழுத முடியாது பேங்க் எக்ஸாம் இப்ப வந்து மேனேஜர் போஸ்டிங் அது மாதிரினா மட்டுந்தா ஏஜ் லிமிட் வந்து இருக்கு ஒரு தேட்டி ஃபோர் தேட்டி ஃபைவ் வரைக்கு இருக்குனு நெனக்கிறே டி என் பி சி வந்து கணக்கே கெடையாது எழுதிக்கிட்டே இருக்கலா ஆனா எதுனா அதுக்கு வந்து ரொம்ப அதிகமா போட்டிங்க
என்ன சொல்றீங்க
டி என் பி சி குரூப் டு சொல்றீங்களா குரூப் ஒன் அந்த மாரிலா இருக்குல்லீங்களா அது சொல்றீங்களா
ஆ அதா டி என் பி சி போலானா அது வந்து கொஞ்சோ நறைய பேர் இது இருக்குள்ள போட்டி இது வந்து பயங்கரமா இருக்கு அதாவ்து ஃபுல்லா தியரட்டிகள் மட்டுந்தா இருக்கு அதுவு இல்லாம வீட்ல வந்து அதாது கல்யாண ஆன புதுசுலேலா வந்து கோச்சிங் போன அதோட இருந்ததுனால கொஞ்ச இதா இருந்திருக்கு இப்ப வந்து கேப் வந்து ரொம்ப விட்டாச்சு இப்ப ஏழு வருஷோ ஆயிடுச்சு நா வேலைக்கி போயே
சரிங்க சரிங்
ம் இப்போ நா வந்து ட்ரை பண்ணாலுமே என்ன சொல்றாங்க நீங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒர்க் பண்ணதா சொல்றீங்க அப்டின்தா அத ரீசனா வைக்கிறாங்க இப்ப அதே மாரி இப்ப எனக்கு கெடச்சாலுமே வந்து ஈவினிங் வந்து பசங்க ஸ்கூல்லருந்து வர்றதுக்குள்ள நா வீட்டுக்கு வந்திருக்கணு அது வந்து கண்டிப்பா முடிய மாட்டது இப்ப நானுமே ஒரு இதுல ஓகே ஆச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா கெளம்பறது வந்து எட் ஏழு மணி ஆகுனு சொன்னாங்க வீட்டுக்கு நா எப் எப்டியு வர்றதுக்கு ஒரு ஏழ்ர ஏழே முக்கால் ஆயிடு அப்போ பசங்க வந்து வீட்டுக் நாள்ரைக்கு வந்துருவாங்க அப்ப அவுங்கள பாத்துக்க ஆள் கெடையாது வீட்ல
சரிங்க தோழி
அந்த மாதிரி ஆயிடுது என்னதா பிளான் பண்ணிட்டாலுமே ஒரு குறிப்பிட்டதுக்கு மேல இந்த மாதிரி வந்துருது நமக்கு
நன்றி நன்றிங்க
ஆ நன்றி தோ ஆ நன்றி தோழி நம்ம இன்னொரு நாள் பேசுவோ